சொல்லுங்க சார் நல்லா இருக்கேங்க சார் நீங்க நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லா இருக்க சாப்டாச்சா
சாப்பன் சார் நீங்க சப்டீங்ளா
ம் சாப்ட்ட என்ன சாப்ட்டீங்க
நா அந்து எங்க தங்கச்சி புலிசாதோ குடுத்தாங்க ஆப் ப்புறோ எங்க வீட்ல வந்து சோறு நைட்டு கத்திரிக்கா கொழம்பு இருந்தது அது சாப்ட்டேங் சார் நீங்க என்னா சாப்டீங் சார்
நாங்க காலையிலே அஞ்சி இட்லி ஒரு வட சாப்டோ
ஆ
ம்
போதுங்லா சார் அஞ்சி இட்லி
போது போது இல்ல நம்ம வயிறுல அவ்ளதான எடோ இருக்கு அவ்ளதா சாப்ட முடியு
ஆ நைட் சீக்கிரோ தூங்கிட்டீங்க போல
ஆமாங்க சார் எங்க வீட்டுக்கார் வந்து எனக்கு முன்னாடியே தூங்கிட்டாங்க அதனால நானு சீக்கரோ தூங்கிட்ட
சரி சரி இப்ப என்னா பண்றீங்க
கெட்டியா தா உக்காந்னு இக்குறே சார் நானு எங் தங்கச்சியு
ம் எது வேலைக்கெல்லா போறது இல்லிங்களா
இல்லிங் சார் எங்க வீட்டுக்கார் வந்து வேலைக்கு எங்கேயு அனுப்புறதில்ல
ம் புளி சாதோ சாரி தக்காளி சாதமா
இல்லிங் சார் புளி சாதோ
அ புளி சாதோ எப்டி செய்றது
சாதோ வடிக்கணு ஃபஸ்ட் வந்து அரிசி எடுக்குனு அரிசில தண்ணி ஊத்துனு
ஏமா அரிசில தாமா தண்ணி ஊத்துவாங்க பின்ன சோத்திலியா தண்ணி ஊத்துவாங்க
அதுக்கப்புறம் புளி ஊற போட்டு வெங்காயோ கட் பண்ணி எண்ண ஊத்தி வெங்காயோ போட்டு அதுக்கு தேவைக்கறதெல்லா போட்டுட்டு புளி சாதோ செஞ்சி பசங்களுக்கு ஸ்கூல்க்கு குடுத்து விட்டாங்க
ஆ
ம் நா தக்காளி சாதோ செய்றதா தா ஐடியா பண்ணாங்க ஆனா நா நேத்து கேட்டன்றதுனால இன்னிக்கி புளிசாதோ செஞ்சிட்டாங்க
சரி சரி சரி
ம் சாப்டங் சார்
ஆ செய்முறை கேட்டா நீங்க செய்முறைய சொல்லாம அரிசில தக்காளி போணு தக்கால்ல எண்ணெ போணு எண்ணெயில வெங்காயோ போணு சொல்லினுக்கிறீங்க
இப்ப பெய்முற சொன்னாலியு செய்ய தெரியாதில்ல அதனால சொல்றது வேஸ்ட்டுதானங் சார்
ஓ நீங்களே முடிவு பண்ணிக்கிறதா
ஆமாங் சார்
ம்
அப்ப என்னா ஒர்க்குங் சார்
என்னுது பாத்தீங்னா கம்பியூட்ரு
இல்லையேங் சா
கம்பியூட்டர் டைப்பிங்கு
சரிங் சார்
ம்
அப்புமா வேலையெல்லா எப்டி போதுங் சார்
இங்க வேலைக்கு போலிங்லே போணு
ம் ஏங் சார்
போணு போணு போணு
உ
உ இப்ப எங்க இருக்கீங்க
இல்லிங்கே நானு எங்க பாப்பாவு தாங்க சார் உக்காந்துக்குறோ
உ அப்பறோ உங்க வீட்ல யார் யாரு இருக்காங்க
இப்ப வந்து நா மட்டு தா சார் வீட்ல இருக்க
உ சரி
அது சரியானத்தே
உங்க பசங்களா என்ன பண்றாங்க
அவுங்கலா ஸ்கூலு போறாங்க காலேஜ் போறாங்க சார்
உ ஓகே அப்பறோ வேறன்னா
வேற ஒன்னு இல்லங்க சார்
வேற ஒண்ணு இல்ல இன்னு பத்து நிமிசோ ஆவலயே உங்க தங்கச்சி என்ன பண்றாங்க வீட்டு்ல ஹலோ ஹலோ இருக்கீங்களா ஹலோ உம் ஹலோ